பையே எப்டி
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே லீவ்லா எப்டி போது
லீவ்லா சூப்பரா போயிட்டு இருக்கு
ம் அடுத்தால எப்போ ரீ ஓபன் காலேஜு
இன்னு ஒரு பத்து நாள் இருக்கு கவி எப்டி ஒரு பத் து பன்னிரெண்டு நாள் இருக்குனு நெனைக்கே அதுக்கப்புறந்தா யோசிக்கணு ஒரு பத்து நாள்ல போணுமா பன்னிரெண்டு நாள்ல போனுமானு யோசிச்சுட்டு தா அதுக்கப்புறோ போற மாரி இருக்கு
சேர் சேரி
பாப்பா என்ன பண்றா பாப்பா எப்டி இருக்கா
பாப்பா இந்தா தூங்குறா செரி சல்லி நீங்க காலேஜ் எப்டி போது என்ன சல்லி
ஆ எனக்கு காலேஜ் ஆ நா காலே காலேஜ்லா நல்லா போயிட்டு இருக்கு கவி அது எப்டி சொல்றது நம்ம திருநெல்வேலி காலேஜ் மாறிலா கெடையாது அது ஒரு வித்தியாசமான காலேஜ் பத்து மணிக்கு போனா பத்தரைக்கு வந்துருவோ பத்து மணிக்கு போனா பதினோரு மணிக்கு வந்துருவோ
அப்றோ எப்டி உங்களுக்கு ஃபுல் டே கெடையாதோ
ஃபுல் டேனு தா சொல்லுவாங்க ஆனா அங்க போனா அப்டி க்ளாஸ்லா இருக்காது இப்போ பத்து மணிக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களே ஸ்டாஃப் இல்லன்னு சொல்லிட்டு ப ஒடன திருப்பி அனுப்புறதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க
நம்ம இஷ்டோந்தா லைப்ரரிக்கு போலா எங்கனாலு போ லா க்ளாஸ் இருக்காது வீட்டுக்கு போனுனாலு போலா இல்ல லைப்ரரியில போயி படிக்கணும்னாலு படிக்கலா அட்டனன்ஸ் கெடையாது க்ளாஸ் கெடையாது
அப்போ எப்டி நீங்க வர்றதுனா எப்டி ம் எப்டி கால்குலேட் பண்ணுவாங்க வரதெல்லா அப்போ
இப்டி அவங்களா அனுப்புறத பொறுத் து வரைக்கு இப்ப நூத்து அறுவது பேரு இருக்கோனு நூத்தி அறுபது பேருக்கு ப்ரசன்ட்ங்கிற கணக்கு தா வரு அவங்க அனுப்புற நாளனா நோட் பண்ணிப்பாங்க இந்தந்த நாளுனு நாம தா அனுப்பிருப் போங்கற மாரி நோட் பண்ணிப்பாங்க அப்புடி நோட் பண்ற நாள் எல்லாமே எல்லாருக்குமே ப்ரசன்டு எல்லாருக்குமே ப்ரசன்டு அ இதே இது அவங்க க்ளாஸ் ஒன் ஹவர் எடுத்துட்டாங்க அப்டினா ஃபஸ்ட் ஹர் அட்டன்ஸ் எடுத் துருவாங்க அத பாலோ பண்ணி பாங்க அஞ்சி ஹவருக்கு இல்ல ஃபஸ்ட்ர் ஹவர் மட்டு ஆ ஃபஸ் ஸ்ட் அவர் செகண்ட் அவர் அப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா எது லாஸ்ட் அவரோ அத வச்சு மத்த எல்லாத்துக் குமே ஃபாலோ பண்ணிப்பாங்க அந்த மாரி தா இருக்கு இப்ப த்ரீ அவர்ஸ் தா நடக்குதுன்னா அவுங்க எ பண்ணுவாங்கா தேர்டு அவர் அட்டன்சே ஃபோர்த் அவரு ஃபிப்த் அவருக்கு ஃபாலோ பண்ணி வச்சுருவாங்க ஆன காலேஜ் இருக்காது
பிளிச்சிக்கா
இதே இது காலேல முதல அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே க்ளாஸ் இல்லங்கிற மாரி ஏதாவ்து நியூஸ் வந்துச்சு இல்ல செமினார் ஆடிடோரிய எல்லா அப்டிதா ப்ரோக்ராம் வரு அப்டி எங்கயாது போ சொல்லுவாங்களா அப்டி நம்ப போகுபோது ஏய் ஏ நம்ப ஆடிட்டோரியத்துக்கு போவா ம அப்டியே வெளியே போனா கூட தெரியாது எனா கேட்டுக் குள்ள வந்து எப்பனாலு வெளியேறலா உள்ள போலா யூனிபார்ம் போட்ருந்தாலே கேள்வி கேக்க மாட்டங்க உள்ள வர்லா வெளிய போல யாரு கேக் க மாட்டாங்க
ஆனா இப்ப கலர் டிரஸ்ஸுதா
இல்ல யூனிபார்ம் தான
ஆ யூனிபார்ம் தானா
ஆமா லா காலேஜுக்கு ஒரு என்னுது லா
ஓ ஆமாண்ண நா அதயே அதே ஞாபகோ இல்லாம கேட்டுட்டே
அ அந்த அதனால அந்த ஒய்ண்ட் அண் பிளாக் போட்டுது நா அதனால யூனிஃபார் போட்டிருந்தா வாட்சமன் வேற எது கேக் எப்பனாலூ உள்ள போல எப்பனாலு வெளிய வர்ல எதுக்கோ வராங்க போறங்க மாரி விட்டுருவாங்க கேள்விலா இருக்காது இதேது சாரதா காலேஜா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே நம்ம அங்க படிக்குமோது
ம் காலேஜ் மேன்சன் பண்ணாதீங்க ஆ அ ஹலோ
அது ஒண்ணு இல்ல ஆ சொல்லுங்க சொல்லுங்க
கேக்குதா
இதேது நம்ம திருநல்வேலில படிச்சிருப்
ஆ அ அது க்கு நம்ம போவே வேணா நமக்கு இதாயிரு
ஆமா சீரியஸா நா கடே எப்போ கேட் பாஸ் எப்ப எடுத்து தாத்தா எறந்துட்டாங்கன்னு சொல்லி எடுத்தேல எனக்கு ஒன்பது மணிக்கு ஃபோன் வந்ச் சி எனக்கு கேட் பாஸ் கைல கெடைக்கு மோது பத்தே இத்தனைக்கி ஹெச் ஓ டி மொதக்கொண்டு அவள சீக்கிர போ சீக்கிர போ சீக்கிர போ
ஞாத்திகெழம
இப்டியே எனக்கு பத்தே ஹலுக்கு தா கேட் பாஸ்
ம் ஹ்ம்
அது ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாரி இருக்கு ஆனா இப்ப சாரதாவே அது அப்டி இல்லல்ல
ஆமா இப்போ நல்ல கொஞ்ச இதயிடுச்சு ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா டேரக்ட்டா விட்டுருதாங்க மீண்னால யாரு என்னங்கறது கேள்வி கேட்பாங்க இப்போ வந்து அது அவ்ளோ ஸ்ட்ரிக்ட் இல்ல இப்போ அதா இப்போ ஏ தங்கச்சிக்குலா எப்டினா அவ
ம் இப்ப ஹாஸ்டல் தா எப்டின்னா அங்க இப் ப நைட்டில அல்
ஆமா ரொம்ப லிபரலா தானே இருக்கா நானு கேள்ப்ப நம்ம படிக் ருக்கும் போது இருந்த அளவுக்கெல்லா இது இல்ல அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டே மொத வந்து அப்டி கெடையாதுல்ல
ம் இல்லைங்க வந்து அதையே ஸ்டிக்டுன் தா சொல்லுதாங்க
ஓ இதையே ஸ்ட்ரிக்ட்டுன் சொல்றாங்களா
ஆமா இது என்ன அதாவது மத்த ஆ கேக்குது